ஆ
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கோ சாப்டாச்சா
அண்ண சாப்டாச்சி
உ கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஒடம்புலா எப்டி இருக்கு
ஆ எல்லாரு நல்லா இருக்கோம்
ஓகே ஏ கொரல் ஒரு மாரியா இருக்கு சளி புடிச்சிருக்கா
ஆமா
ஓகே ஓகே இல்ல போ உங்களுக்கு லாஸ்ட் டைம் பேசும்போது உங்களுக்கு பால் புடிக்காதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல நா ஒரு ரெசிபி சொல்ற அது செஞ்சு குடிக்கறீங்களா
ஆ சொல்லுங்க
ம் ஒண்ணு இல்ல சுடுதண்ணிய அடுப்புல போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க உங்களுக் தேவையான அளவு அந்த சொடு தண்ணில கொஞ்ச நல்லா இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க சக்கரைய போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப் அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு எறக்க போற நேரத்துல அந்த அ வர காப்பி தூள்னு சொல்லி ஒரு காபி விக்கு பிளாக் காபி
ஓகே
தூள் கடைல விக்கு அத போட்டு ரெண்டு நிமிசோ மூடி வச்சிருங்க ஆனா அத போட்டு கொதிக்க உட கூடாது அத போட்டு ஆஃப் பண்ணறீங்க லா சுடுதண்ணிய ஆஃப் பண்ணதுக்கு அப்புறோ இந்த பொடிய போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுது எடுத் து குட்ச்சு பாருங்க அந்த டேஸ்ட்டு நீங்க விட மாட்டிங்க அ தடுத்து குடிச்சுட்டே இருப்பீங்க இந்த சளி ரொம்ப நல்லா கேக்கு பசங்களுக்கு குடுக்கலா வீட்ல எல்லாருமே சாப்பல்லா‌ ரொம்ப நல்லது
சரி சரிங்க கண்டிப்பா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாக்கற
ம் ஏன்னா பால் புடி பால் புடிக்குன்னா பால்ல போட்டு குடிக்கலா நீங்க பால் புடிக்காது சொல்றீங்கல்ல அதனால வந்து இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க
ஓகே சரிங்க ந ஆனா இது எங்க கெடைக்கு நாட்டு மருந்து கடைல கெடை
ஆஹா நார்மலா நீங்க டீ தூள் காப்பி தூள் வாங்குவீங்கா அந்த கடைலே வர காப்பி தூள்னு சொல்லி கேட்டிங்கனாலே தருவாங்க ஒருபாவோ ரெண்ருவாவோ அஞ்சுருவாவா தர்ல ஞாபகோ இல்ல
ஓகே சரி நா கண்டிப்பா அடுத்த டைம் கடைக்கு போம் மோது வாங்கி குடிச்சு பாக்குற அத ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு கால் பண்ற அதோட எஃபெக்ட் எப்டி இருக்கு என்னன்டு பாத்துட்டு சொல்ற இது தம்பி ஆனா பிளாக் காஃபி அந்த மாரி அடிக்கடி கேட்டுட்டே இருப்பா ஆனா எனக்கு இதுதா ப்ளக் காஃபினு தெரியாது நா என்ன நெனச்சன்னா நார்மலா நம்ம காஃபி தூள் எடுத்து ப்ளக் டீ போடுறமே நார்மல் டீ தூள்ல தான அது போடுவோ அந்த மாரிதா இதுவு இருக்குன் நா நனச்சிட்டு இருந்த
அது நல்லால்ல நா அது கூட ட்ரைப்பு இல்ல வெய்ட் பண்ணுங்க அது நா ட்ரை பண்ணி குடிச்சு பாத்த அது நல்லால்ல நா இது ஒருத்தங்கிட்ட ஒரு ஒருத்தங்க ஒரு க்ளஸ் குடுத்தங்க வீட்டுக்கு போம்போது மல்லு கட்டி நா யார்கிட்டயு நா எது வாங்கி குடிக்க மாட்ட அவங்க என்ன குடுக்கவு நா வாங்கி குடிச்சி பத்தா ரொம்ப நல்லா இருஞாச்சி அவங்கிட்ட ரெசிபி கேட்ட ஆனா இவங்க வந்து இந்த இஞ்சி சொல்லல நா இஞ்சி வந்து இந்த சளி போகுன்றதுக்காக உங்கள இஞ்சி போட சொல்ற அவங்க இஞ்சிலா ஆனா போட்ல இஞ்சி போடாமே நல்லா இருஞ்ச்சி இஞ்சி போட்டா உன்னு நல்லா இருக்கு
சேரிஓகே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கற நா ஆனா அப்டி தா நனச் சிட்டு இருந்த ப்ளக் காஃபினா அதுதான்ட்டு அப்புறோ இந்த லமன் டீயு அடிக்கடி கேப்பா இந்த வெளிலல்லா போய்ட்டு லமன் டீ பாத்துட்டு வந்துட்டு வீட்ல போட்டுக் குடு போட்டு குடும்பா வரட்டி அஸ் யூஸ்வல் வச்சி அத புழிஞ்சி ஆமா லமன் புழிஞ்சி எது வர காஃபில்லையா
ஆமா அந்த வர காஃப்பி சொன்னல்ல நீங்க அதலயே அவன கொஞ்சோ லமன் புழிச்சி குடுங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு
சேரி அதுவு ட்ரை பண்ணி பாக்குற அந்த மாரிிலா அவ அவ தோழி லமன் புழிஞ்சி குடுத்தா அவனுக்கு ரொம்ப புடிக்கு
அ
ஒரு டைம் அந்த லமன் டீ வச்சி குடுத்ததுல இருந்து அடிக்டி லமன் டீ லமன் டீ லமன் டீ னு கேட்டுட்டே இருந்தா
ரொம்ப நல்லது ஒடம்பு ஹெத்தி ரொம்ப அந்த கெட்ட கொழுப்பு வெளிய வரு ஒடம்புலா கொறையாது கெட்ட கொழுப்பு இருந்தா வேல் ஒடம்பு கொறையு குண்டா இருகவங்களுக்கு ஆ குண்டா இருக்கவங்களுக்கு கொறையு ஒல்லியார் இருக்கவங்களுக்கு நார்மலா இருப்பாங்க கெட்ட கொழுப்பு வரு வயிற க்ளீன் பண்ணு எல்லா செய்யு செரி ஓக்கே உங்க ஊர்ல பீசல்லா இருக்கா
இல்லங்க பீச் கெடையாது ஆ அத பஸ் ஏறி போற மாறி இருக்கு ஆ வரவா
எங்க வர வரேன் சொல்றீங்க வரமாட்றீங்க கண்டிப்பா வாங்க இந்த லீவு்ல வாங்க
ஆ தம்பிக்கு திருப்பி நா டிசம்பர்ல தா லீவ் வரு கண்டிப்பா வரோ
சேரி ஓகே கண்டிப்பா வருவ
இங்க பெரிய கோவில் பாக்கலாம்
ஆ வரோ வரோ
நீங்க நாகூர் வந்திருக்கீங்ளா
ஆ வந்தேருக்கன நெறைய வாட்டி வருவோம
நானன போணுன் நெனச்சிருக்க ஆனா இன்னு போனது கிடையாது
நாகூர் உங்களுக்கு பக்கமா
இங்கிருந்து ஒரு இல்ல டூ அவர்ஸ் பஸ் ஏறி தா போனு அந்த என்ன ஊரு மயிலாடுதுறை நெனைக்கிற ஆச்சுவலி மயிலாடுதுறை தான அதுக்கு முன்னாடி வரு அந்த எடத்த கிட்ட போகும் போது ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவ ஆனா ந அதுக்குலா வரணுனா கொஞ்சோ பிரிப்பரா வரணு காலையிலன்னா இயர்லியரா கெளம்பணு
நாங்க வரோனா உங்களுக்கு கால் பண்ணி சொல்றோ நீங்க வாங்க கெளம்பி அங்க நறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு பீச் இருக்கு பாத்துட்டு நாள் இருந்துட்டு சாப்ட் சம சமப்போ எல்லா சாப்ட்டு ஜாலியா இருந்திட்டு போலா வாங்க
வீட்லிருந்து எடுத்துட்டு போய் அங்க சமைச்சு சாப்டுவீங்ளா
ஆஹா வீட்ல இருந்து நாங்க உங்களுக்கு அங்கிருந்து ப க்கோ எங்களுக்கு ரொம்ப தூரோ நைட் ஏறுனா கால்ல வந்து எறங்குவோ
ஓகே இல்ல அங்க சமச்சி சாப்டுவேன்விங்களே அதனால கேட்டேன்
அங்கயே எல்லாமே இருக்கு வாங்கி சமச்சி சாப்பல்லா அடுப்புலிருந்து எல்லாமே காசு வாடக அங்கயே சமச்சி சாப்ட்டு வருவோ இங்க இருந்தெல்லா எடுத்துட்டு போ மாட்டோ
ட்டு அங்க மீன் மட்டு வாங்கிட்டு மீதியெல்லா அங்க ஜாமான் வாங்கிட்டுங்க அப்டியே சமச்சி சா
ஆமா எல்லாமே அங்க வாங்குவோ மீனு, அரிசி, எண்ணெ ஆ சமச்சூ வெப்பாங்க எங்கள் கும்மல் நாங்க அதிமா போவோ அம்பது பேரு நூறு பேரு இருவது பேரு இந்த மாரி போவோ எங்களுக்கு சமச்சு சாப்ட்டாதா ரொம்ப புடிக்கு அதனால நாங்க சமச்சு சாப்டுவோ கடைலயு சூப்பரா இருக்கு அங்க ஸ்வீட்டுதா ஸ்பெசலு அந்த முந்திரி அல்வான்னு சொல்லி ஒன்னு ஸ்பெசல் நீங்க ஃபோன்ல போட்டா கூட வரு யூடியூப்ல போட்டு பாருங்க முந்திரி முந்திரி அல்வா நாகூர் முந்திரி அல்வான்னு போட்டு பாருங்க ரொம்ப ஸ்பெஷல் அது
செரி செரி
ம் ரஃபீக்குன்னு சொல்லி ஒரு ஸ்வீட் கட
ஓகே
ம் அந்த கட்லதா சூப்பரா இருக்கு அங்கதா ரொம்ப நாள் வாங்குவ நெறயா கட இருக்கு நெறயா கட்ல அவ்ளோ ஒன்னு நல்லா இருக்காது ரஃபீக்ன்னு சொல்லி ஒரு ஸ்வீட் கட அங்கதா ரொம்ப நல்லாருக்கு
செரி செரிங்க நாங்க இங்க சரிங்க கந்தர்வ கோட்டல ஆனா முந்திரி ரேட்டு கொஞ்சோ வருத்த முந்திரியா விப்பாங்க அதுல எப்யாச்சு இவுங்க அப்பா அந்த பக்கோ போனாருனா வாங்கிட்டு வருவாரு அது ஆனா ரேட் கொஞ்சோ காஸ்ட்லிதா வருத்திருக்கு ஆனா டேஸ்ட்டு நல்லாருக்கு
அ
ம் இங்க வந்து பாத்தீங்கன்னா முந்திரி வறுத்து இங்கயு விப்பாங்க கந்தர்வக்கோட்டயிலயு
ஆமாவா எவ்ளோ ஆஃப்
அது பாத்தீங்கன்னா கால் கிலோ எரநூத்தி இருவது வரு ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு இங்க இங்கே நெறயா முந்திரி காடே இருக்கு முந்திரி காடே பக்கத் துலதா அதுலயே பறிச்சி அவுங்களே அதெல்லா ஒடச்சி பருப்பெல்லா ஒடச்சி
சேல் பண்ணுவாங்க அது நல்லாருக்கு டேஸ்ட்டு நல்லாருக்கு அவுங்களே அ ஓன் மேனுஃபக்சரிங்கறனால டேஸ்ட்டு நல்லாருக்கு
ம் அங்க ஹனியெல்லா கெடைக்குமா பியூர் ஹனி
ஹனி நாங்க இன்னு வாங்கினதில்ல கடயிலதா வாங்குவோ சிஸ்டர் எப்பியுமே
ஆ
தம்பிக்கி ஏதாது தேவ அப்டின்னா அந்த பேன் கேக் செய்யும்போது மேல ஊத்தி தருவ மித்தபடிக்கி வேற எதுக்கு ஹனி தேவப்படாது எனக்கு சோ அதுக்கு மட்டு வாங்குவேன் அது ஒரு பாட் டில் வாங்கனுனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷோ ஒரு பக்கோ வரு அங்க ஆனா அம்மா வீட்டு கிட்டல்லா அங்க விப்பாங்க ஆ கே ப்பாங்க அது அங்கிருந்து எடுத்துட்டு வந்தா இங்க எறும்பு வந்துரு ஊத்தி போயிடு அதனால அதெல்லா வேண்டா நா வேனாங்கயே கடயில வாங்கிக்கிறேன்றுவே செரிங்க
சேரி சேரி ஆனா இங்கலா அவ்ளோ ஒன்னூ ப்ரெஷாலா கெடக்காது காய்கறி கீரலா கூட அங்க ஒங்க ஊர்ல இருந்து க அங்க ஊருங்கல இருந்து வர்றதுதா கெடக்கு அங்கெல்லா கீர எவ்ளோ ஒரு கட்டு
இங்க கீர கம்மிதா பட் ஆனா நாங்க ரெண்டமாதா ஆக அடிக்கடில்லா வாங்க மாட்டோ
ம் ரொம்ப நல்லதுங்க கீர சாப்பட்றதெல்லா எல்லா சாப்டுங்க ம்
சாப்ட மாட்டாங்க அடுத்து கரெக்டா அந்த கீர வாங்றப்ப பாத்தீங்கனா த ஆ செய்யற மாரி டைமிங்கே எடு க்காது அன்னிக்கு அடுத்த நாள் கால்ல எங்கேயாது அவசரமா போற மாரி இருக்கு
ஆ
ஏதோ ஒண்ணு மொத்தத்துல தட்டி தட்டி போயிடு அது ரெண்டு நாள் கழிச்சுதான் செய்வே ஆ மொடா அதுக்குக் கிரையு
நம்ப வந்து வேலைக்கு நம்ம வந்து அழுக் பட்டுறும்னு நிறைய நல்ல சட்டை எல்லா எடுக்கறது இல்ல கீரை எல்லா ரொம்ப நல்லது கண்டிப்பா பசங்கங்களுக்கு செஞ்சு கொடுங்க காய்கறி கொடுங்க இந்த ட்ரைப் ஃப்ரூட் எல்லா நிறைய கொடுங்க பசங்கள் ஏன்னா இப்போ இப்போ மெயினா நம்ம சாப்படுறது எல்லாமே மருந்து ஓகே வா நம்ம கெமிக்கலா தா சாப்பிடுறோ முடிஞ்சா அளவு நம்ம சத்தானதா எடுத்துக்கணு இப்ப எல்லா பாத்தீங்களா என்னென்ன நோய் வருது பாத்தீங்களா பர்ஸ்ட் எல்லா அம்மாக் முற்காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நோய்கள்லா எதுமே வராது ஆஹ் இப்ப வந்து சுகர் பிபிலா எல்லாருக்குமே வருது
பொறந்த கொழந்தைக்கே இருக்கு
ஆஹ்
அந்த மாதிரி எல்லா இருக்காங்க
அதனால நம்ம ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கறது ம்
அவனுக்கு எத் ஆஹ் எத்தனை பன்னெண்டு வயசு தா ஆகுது எட்டு வயசுல இருந்தே ஆனா சுகர் இருக்கு
ஓ நியூ பேபிக்கே வருது
ஆமா அது லைஃலாங் கஷ்ட டேப்லெட்ஸ் எடுக்கணு ம் இப்ப இப்ப நம்ம அப்பா அம்மானா ஏஜ்ட ஆயடுச்சு சோ கொஞ்ச நாளா சால்வ் பண்ண போல பண்ண போது ரொம்ப இது பண்ண தேவையில்ல ம் பாவம் அந்த கொழந்தை கொழந்தைங்காலா ரொம்ப கஷ்ட சேரிங்க சிஸ் ச
மெயின் நம்ம கொஞ்சோ ஹெல்தி ஃபுட்டா எத்துக்கணும்ங்க கட சாப்பாடுவங்கோ சாப்படக்க கூடாது அ சமச்சு சாப்படணு இப்ப யார அந்த மாதிரி எல்லா செய்யறா எல்லா கட ப ஃபுட்டு தா ம் அது நல்லா சாப் நா சாப்பிட மாட்டே மெயி இப்ப சிக்கன் கூட ரேரா எடுத்து கடல கடயனா கடில வாங்கி சாப்படறது இல்ல வாங்கி சமக்கிறதே சிக் சிக்கன்லா ரேரு தா மட்டன் எடுப்போ நாங்க பீப் சாப்படுவோ நீங்க சாப்பட மாட்டீங்கல
பீஃப் வு கடயில வாங்கி சாப்பிடுவோ அதாவது அதிக அதிக சாப்பிட மாட்டோ சும்மா ஒரு டைம் இயர்லி ஒன்ஸு ஆஹா நா சாப்ட மாட்ட
தாங்க அதை ஒதுக்கட்டு
நா சாபுட மாட்டே எனக்கு புடிக்காது ஹஸ்பண்ட் தா வாங்கிட்டு வருவாரு வாங்கிட்டு வந்துட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டு எதுக்கோ எடுத்துக்கோ ன்னு அதனால ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்குவே எழுத படிக்க எனக்கு அது பிடிக்காது
சாப்பாடு போட்டு உங்களுக்கு அப்பறமா கால் பண்ணவா
சரிங்க
ஆ பாய்ங்க
ஆ சரிங்க